சொல்லுங்கப்பா சொல்லுங்க உம் ஆமா வேற என்ன ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் விளாயாடுாரு செஸ் விளையாடுாரு
ஆ அவ்ளோதாக்கா வேற லீவ்னா வெளியில பூரா சண்டேனா படிக்க மாட்டாரு எங்க வீட்டு்ல
அது எல்லார் வீட்லயும் அப்டித்தான் யார் வீட்டுல சண்டே வந்து படிக்கிறதுக்குல்லாம் இன்னும் பெரிய பசங்களா ஆகணும்
இல்ல எங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்களா சண்டே கொஞ்ச நேரம் அவுக அன்னை க்குதான வீட்ல இருப்பாங்க சண்டே தான் வீட்ல இருப்பாங்க சண்டே தான எடுத்து வச்சு படிக் லாம்பாங்க அப்ப சொல்லுவாங் சண்டே ஒரு நாள் தா நா ஃபீரியா இருக்கேன் சண்டேவு எடுத்து வ ச்சு படிங்க படிங்கன்னு சொல்றீங்க அப்டிம்பாங்க
ஆமா ஆமா அ இவன் நம்ம சொல்லவும் கூடாது பாவம் தான அவன்
ஆமா நீங்க ஸ்கூல் படிக்கும் போது டூர்லா போயிருக்கீங்களா
நா ஸ்கூல் படிக்கல ஆ ஒ டூர் இருக்கும் கடைசி ஆனா டுவெல்த் படிக்கில தான் என்னைய செரின்னு விட்டாங்க ம் ஆமா எங்க போனோன்னா குற்றாலம் போனோம் குற்றாலொ டூர் கூப்ட்டு போனாங்கப்பா நா எங்க ஸ்கூல் படிக்கயில அங்க இருந்து பக்கத்துல் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோவில்லு
ஆ ஆமா ஆமா
ஆமா சோ அந்த ரெண்டு எடத்துக்கு போனோம் ஆமா குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூரும் போனோம் அ அதுதான் நா டுவெல்த் படிக்கையில போனது ஸ்கூல்லன்னா அது ஒரு டூர் தான் போனேன் எ ஆமா வேற எங்கேயு போகல நீங்க
நா ஸ்கூல் படிக்கும் போது போயிருக்கே ஸ்கூல்ல அங்க அப்பப்ப கூடிட்டு போவாங்க இல்ல இந்த பக்கத்துல போ கோவை கொண்டாட்டம் அந்த மாரி பி இது இருக்கும்ல ஃபால்ஸ் அந்த மாரி உள்ள எடமா பாத் து ஒன் டே டூ டே அது மாரி கூட்டிட்டு போவாங்க அதிகமா போனதுல்ல இது மாரி ஒரு த்ரீ டைம்ஸ் போயிருக்கு நா
ஓ பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க
இல்ல இல்ல கவர்மெண்ட் ஆ பிரைவேட் ஸ்கூல் தா பிரைவேட் ப்ரைவேட்தா பிரைவேட்தா கவர்மெண்ட் எய்டடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி
ஆமா எங்களோடதும் கவர்மெண்ட் எய்டடு தா எய்டடு ஸ்கூல்லதா படிச்சோ ஆமா ஆனா அதுலலா ரொம்பலா அப்டிலா கூட் டு போ மாட்டாங்க, ஆமா
இ பிப்த் வரைக்கு எங்கேயு விடல அப்றோ சிக்ஸ்துக்கு அப்புறோ சிஸ்டர்ஸ் எல்லா ஒரே ஸ்கூல்தானா அவுங்களோட சேந்து போனன்னா அவுங்க பாத்துப்பாங்கல்ல அந்த மாரி
ம், ம், ம்
ட்டு வந்தா பாத்துப்பாங்க அக்கா ஃபிரெண்டு அவுங்க தங்கச்சியு நானு ஒரு செட்டு அக்காவு அவுங்களு ஒரு செட்டு அப்டி ஜோடி ஜோடியா சேந்து போனங்க ரெண்டு பேர் ஃபேமிலிலயு மாத் தி மாத்தி நா போய் அவுங்க ஃபேமிலில பர்மிஷன் வாங்குவோ அவுங்க வந்து எங்க ஃபேமிலில பர்மிஷன் வாங்குவாங்க அப்டி போயிட்டு வந்தோ அதெல்லா நல்லா இருக்கு
ஆ ஆமா ஆமா அதெல்லா அ நல்ல மெமரிஸ்தா அது நம்ம எப் எவ்ளோ வருஷ ஆனாலு அது மறக்காது நமக்கு எப்டியா இருந்தாலு அந்த ஸ்கூல் படிச்சது வச்சது அது வந்து நமக்கு மறக்காது, ம்
ம், அந்த அக்கா வந்து என்ன சொல்லுவாங்க என்னத்தா புடிக்கும்பாங்க அ எங்க அக்கா வந் து அந்த பொண்ணதா புடிக்கும்பாங்க அந்த மாரி
ஆமா ஆமா எங்க வீட்லயு அப்டிதா எ தங்க உ தங்கச்சிதா நல்லா பேசும் நீதா ஒழுங்கா பேச மாட்ட எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அப்டிதா சொல்லுவாங்க எனக்கு ஒரு சிஸ் டர் இருக்காங்க அ ஆமா அவ்ளோதா சொல்றது எ ரேவதி வந்துச்சுன்னா எல்லா சோ எல்லாரோடையு ஒட்டிரு எல்லாரோடையு ஒட்டிரும் எல்லாரோடையு இது பண்ணிரு அப்டின்ட்டு சொல் லுவாங்க அ ஆமா நம்ம கொஞ்சோ பேசிக்காவே கொஞ்சோ சைலண்ட்தா இவளே சொ சொல்லிருப்பாங்க எல்லாருமே எல்லாருமே நம்ம சை சைலண்ட்டுதா சொல்லுவாங்க ஆமா இப்ப ஓரளவு பேசுறதே வந் து உண்மைக்குமே சொல்ல போனா மேரேஜ்க்கு அப்புறோதா கொஞ்சோ பேசுறே நானு அதுக்கு முன்னாடி வரைக்கும்லா அமை அமைதியாதா இருக்கு எங்க வீட்லயுமே அமைதியா இருப்பா பொண்ணுப்பா அப்டிதா சொல்லுவாங்களா வெளில போ கூடாது இப்டி இருக்கணு அப்டி இருக்கணுனே சொல்லி சொல்லியே
ட்டாலோ
ஆமா மொதா பொண்ணு எனக்கு முன்னாடி ஒரு அண்ணா இருக்காங்க அ அது மொத பொண்ணு அமைதியா இருப்பா அப்டி இப்டினே சொல்லுவாங்க ந ம்மதா அமைதியாதா இருக்கிறது ரொம்ப பேசுறது கடையாது இ ஆமா ஆனா ஆஃப் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நல்லா பேச ப எனக்கே தெரியு அவு அவுங் பேசாம இருக்க முல்யே கத்
இல்ல இல்ல இல்ல ஏ கத்துரீங்க அப்டின் கேப்ப பு பேசற்தா பேச வச்சிட்டு இந்த பைய கேட்பா ஏ கத்துரங்க அப்டிம்பா கத்த வக்கிறியே
ஆமாம்
சட்டுன் நம்மோ கொஞ்ச உ சு சவுண்ட இன்க்ரீஸ் பண்ணோனா அப்புறோ ஆட்டோமேட்டிக்க அதுக மாற ஆரம்மிச்சிருதுக ம் இ இப்ப அந்த ஸ்டேஜ் தா ஓரளவு மெச்சூட் ஆன பெறகு அந்த ஸ்டேஜி தாண்டிருச்சு எப்புடினா நம் ம்ம எவ்வளோ தூர சைலண்ட்ட மெதுவா சொல்றனோ அந்தளவு கேக்ற மாரி மாறிர் சிலதுக அப்டியே மாறிர்ச்சு சொன்னா புரிஞ்சுக்குற மாரி அ புரிஞ்சுக்குற மாரி சொன்னா இப்டி பண்ணா இப்டி ஆகு அப்டிங்கிற ஓரளவுக்கு ஃபுட் ஐத்துல சொல்ல முடியாது மத்தபடி ஊருக்கு போறக்கு இதுக்குல்லா அடம் பண்ணுவான்ல அப்ப அவ்ங்கள பக்கத்துல்ருக்காங்க அவ்ங்கல்லா போக முடியு நம்மப்பிடு லாஸ் ஒரு தடதா ப முடியு அப்ப போகம்போது நம்ம என்ஜாய் பண்ணிப்போ அந்த மாரிஸ் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி தோன்றது ம்
அம்மா ஆம்மா இப் போய்ப்போ அதா அதான பெரியவ அப்புடிதா எங்க இதுலயு பாத்திங்கன்னா கொஞ்ச அதா பெரியவ இப்ப மெச்சூரிட்டி கொஞ்ச ஓரளவு ரொம்ப கெடயாது ஓரளவு ஓகே அப்டின்ட்டு சேர் தம்பிக்காகதா அம்மா அப்பிடி சொல்றாங்க அவெ கேக்க மாட்டா சொல்றது எ தம்பிதா கேக்க மாட்டேங்கிறா அப்டிங்கிறது நீ கேப்பில்லப்பா அப்டிங்குறது அ என்ன பண்றது எப்ப பாத்தாலு என்வே சொல்லுங்க என்னே விட்டுக் குடுக்க சொல்லுங்க அப்டின்ட்டு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கு அதுக்கு ஆம்மா ம்
அது மாரி பொண்ணுகளுமே அப்ப உங்ளுக் தம்பி இர் காங்குறிங்கள்ல தம்பி வந்து முன்னாடி இருக்குற வரக்கு ஒரு மாரி இருக்கு மேரேஜிக்கு அப்புற வேற மாரி இருக்கு
ஆமாமாமா ம் எனக்கு தம்பி இல்ல அண்ண அண்ண ஆம் மா அம்மா அது அதா அப்போதைக்கு இருந்தது அந்த ஸ்கூல் படிக்கயில காலேஜ் படிக்கயில அ நம்ம இருந்தது அண்ண தங்கச்சி அந்த ஒரு இது ரிலேஷன்ஷிப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சோ ஒரு கேப் இருக்கு ஆம்மா
கேப்ப இருக்கு ஆனா பொறுப்பு இருக்கு அவுங்ளுக்கு நம்மக் காமி காமிக்காத மார் இருக்கு ஆனா த இதா இருக்கு
மொத ஆளா அவவுங்கதா வந்து நிப்பாங்க நமக்கு எதாவ்து ஒன்னுனாலு ஆமா ஏ நல்லதாகுட்டு கெட்டதாகு எதுவ இருந்தாலு மொத ஆளா வந்து அவுங்க தானே ஃபஸ்ட்டு நிக்கிறது நா அதேதா சொல்றது எங்க வீட் இல்ல எங்க வீட்டுக்காரவுங்கள்ட்ட சொல்றது உங்கண்ணே வருவாங்ளா எங்கண்ணே வருவாங்ளா இப்ப டாபக்குன்னு ஏதோ ஒரு ஆர் த்ர அவசரன்னா யார் வந்து நிப்பான் மொதல்ல மனசாட்சி தொட்ட சொல்லுங்க அப்டிங்கிறது எங்கணணதா மொதல்ல ட வந்து நிக்கு அவுங்க என்ன வந்து வரணுமா இதுவான்ட்டு அப்டியே ஃபோன்லயே டி கேட்டே நிப்பா தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க மாம மாம இது வேணு மாம மச்சா இதுதா அதா சொல் மச்சா தொண வேணு அப்டிங்கிறது அப்டி ஆ ஆம்மா அத் அதா அதா ஆம்மா அதா அதா அது உண்மைக்குமே வந்து சொல்ல போனா நா நெறைய பாத்திருக்கே இவ்ளோ வரு த்துல பாக்கும்போது சொல்ல போனா யார் கடைசிய என்னதா இதுவா இருந்தாலு ஏ வீட்டுக்காரரு எங்க அண்ணன ஓட்டுவாங்க என்ன உங்க அண்ணன கன்ஜ பிஸ்னாரியா இருக்க அவ என்ன அப்படி பண்றா ஏதாவது சும்மா ஓட்டிக்கிட்டே இருப்பா ரு ஆனா ஏதாவது ஒண்ணுன்னா உங்களுக்குனா டக்குன்னு வந்து நிக்கிறது யாரு எதா இருந்தாலு ஃபஸ்ட்டு விஷ் பண்றது தீபாவளி ஆட்டு பொங்கல்லாட்டு எல்லாத்துக்கு எல்லா செய்யறது வந்து அந்த ஒரு பொறுப்பு இருக்குல அவன்ட்ட ஆமா அதுதா நமக் கு ம் நீங்க உங்களுக்கு அண்ணனா தம்பியா
தம்பி தா தம்பி தா பண்ணுவா பண்ணுவா பண்ணுவா கொஞ்ச இந்த டைப் தா ஆனா மேரேஜ்க்கு முன்னாடி அவ்ளவா இருக்காது அதுக்கப்றோ இப்ப மாறிடுச்சு அப்பா இல்லயா அப்பாக்கு அப்றோ பொறுப்பெல்லா கொஞ்சோ அவ எடுத்து பாக்குற மாரி
ஆமா ஆமா ம் ம் ஆமா ஆமா ம்
வேற ட்ராவலிங்ல்லா ஒத்துக்குமா உங்களுக்குல்லா
ஆ நா போயிருவே ஆமா எனக் ஏ பசங்களுக்குல்லா ஒத்துக்கு அவங்களுக்கு தா ஏ தங்கச்சி பொண்ணுக்கு அதுக்கெல்லா ந்தா கொஞ்சோ ஒத்துக்காது கொஞ்சோ வாமிட்டிங்க அந்த மாதிரி பண்ணுங்க
அக்கா பசங்க அப்ப அக்கா பைய அப்பிடித்தா அவங்க ஊர்ல இருந்து வரும்போது பஸ் சு செட் ஆகாது பஸ்லேயே வர மாட்டாங்க எப்போ வந்தாலு ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு வருவாங்க அதே மாரி ட்ரெயின்லேயே தா போவாங்க ஆ பஸ்னா
ம் நம்ம வந்து இந்த கெழந்தயா இருக்கும் போது கொஞ்சோ நல்லா ட்ராவல் பண்ணிட்டு வேற ஊர்ல இருந்ததுனால அடிக்கடி வந்தோ இல்லயா பஸ்ல ட்ரெயின்லன்னு அடிக்கடி வந்ததுனால ஓரளவு பிள்ளைகளுக்கு ரெண்டுத்துக்குமே செட் ஆகிடுச்சு ரெண்டு ரொம்ப இது பண்றது கெடையாது அவைங்களுக் கு வந்து என்னன்னு தெரியல செட் ஆகாது ஐய்யோ காரா அதுவான்ட்டு ஒரு அப்டியே ஒரு மாதிரியாவே வருவாங்கே ஆமா
சின்ன வயசுலயே அப்டி பழக்கீட்டிங்க இப்போ பழக்கலக்கா அப்டிம்பே அப்டி இல்லல அவனுக்கு ப செட்டாலன்னு தெரிஞ்சிருச்சு அதுனால நாங்க இப்டி மாறிட்டோ அப்டிம்பாக
ம் ஆமா ஆமா
ம் அப்டியேதா நைட்டுக்கு என்ன இனிமேல் தா பண்ணணுமா
அததா யோச்சிக்கிட்டு இருக்கே அதா கரண்ட் இல்லாதனால நம்ம மாவு ஆட்டல ஊர போடவு இல்ல ஊர போட்டிருந்தா கூட இப் ப்ப ஆட்டி இருக்கலா ஆ மாச் செரி நாளிக்கி சண்டே ஆட்டிக்குவோ அப்டினு விட்டாச்சு ஆ சேரி அதா அதா சப் பாத்தி எதாவது செஞ்சுக்கோனா யோசிக்கிறே பன்னீர் இருக்கு செரின்னு ஃப்ரீயா தானே இருப்போ பைய பண்ணுவோ ஆ ஆமா நாளிக்கி லீவ் தானே பைய சாப்ட்டு தூங்கி பைய எந்திரக்கலா நாளிக்கி ஒரு நாளிக்கி
நாங்க சண்டே சண்டேனா சீக்கிரோ எந்திருக்கிற மாரிதா இருக்கு சண்டே தா வீட்ல இருப்பாங்க அப்ப அன்னிக்கி தா ஏதாவது செய்யற மாரி இருக்கு ஆ எங்க வீட்ல என்ன டிஃபனே எடுத்துப்பாங்க வடனா வட சட்னி அது மாரி எடுத்துப்பாங்க
ஒ ஓகே ஓகே ஓகே ஆ ஆ அ ஓகே ஓகே ஆ
ஏதாவது ஒரு டிஷ் எடுத்து செஞ்சு போடுமா அதுலய எங்க மாமியார் கழுலையா ஆட்டி பழக்கி நல்ல டேஸ்ட்டா செ செஞ்சு குடுத்து பழக்கி ட்டாங்கோ
ஏது ஆட்டுக்கல்ல ஆட்டுவீங்களா யார் நீங்க ஆட்டுவீங்களா
நா ஆட்டுவே சின்ன கல் இருக்குது அங்க ஊர்ல
சேரி
ஆட்டுவே ம் ஏதாவ் ரொம்ப இல்ல
நாலு பேரா இருந்தாலு அத ஆட் ட்டானு அத கழுவனு
அது பழகிடுச்சு பர்ஸ்ட்ல்லா ரொம்ப ஒரு மாற் இருந்துச்சு போனா ஒரு வருஷத்துல முடியல என்னால என்னடா இதெல்லா கிரைண்டர்ல போட்டா ரெண்டு நிமிஷத்துல எடுத்து குடுத்துரு அப்டின்ட்டு
ஆ
இப்ப வந்து எனக்கே அத புடிச்சிருச்சு எப்டி சொல்றது டேஸ்ட்டு அதுல பண்ணாதா நல்லா வருது நமக்கு கிரைண்டர்ல மிக்சில எல்லா போட்டா நல்லா டேஸ்ட் இருக்க மாட்டேங்கி
ஆ செரி செரி செரி பரவாயில்லயே
செஞ்சி பழக்கிட்டாங்க அதனால இப்ப நானு எனக்
பரவால்ல நீங்களு அக்செப் பண்ணிட்டு இல்ல நா சேஞ்ச் பண்ணனு அப்டின்னு சொல்லாம ஆமா ஓரளவு ஆ
இட்லிக்கு மாவ அரைக்கிறதுதா மொதலே அவ அரைச்சாக அப்படிதா அரைச் சாக அவங்க நா சொல்லிட்டே என்னால அவ்ளோ இதெல்லா இது பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த பணியாரம் அ கொழக்க இதுக்கெல்லா பண்றது மட்டு பண்ணிருவேனா கந்திர வட மாவு இந்த மாரி உள்ளத மட்டு பண்ண ஆரம்பிச்சிருவே
ம்
பால் பனியாறத்துக்கு மசாலா பணியாரத்துக்கு அதுல்லா ஆட்ட ஆரம்பச்சிருவே இட்லிக்கு தோசைக்கெல்லா கொஞ்சோ நறைய ஆட்டி வைக்கிறதுதெல்லா இதுலயே போட்டுருவோ அ செரி அப்பறோ
ஆ செரிப்பா சரி ஓகே ஆ செரி ஓகேவா ஆ செரி ம்